ஆஹ்
ஹலோ
ம் என்னடா பண்ற சாப்ட்டியா
ஆஹ் சாப்ட்டேக்கா நீங்க சாப்ட்டீங்ளா
இல்ல அங்க அத்த பருப்பு சாப்பாடு செஞ்சி வச்சிருக்காங்க இன்னு சாப்புல
சேரிங்க
உம் உம் உம்
இனிமே தா சாப்பிட்ணு அக்கா
ஆமா நானு இனிமேல்தா சாப்பிட்ணு கொசு வேற இந்த டைமுக்கு கொசு ஈ வந்து இந்தன்ன காலத்துக்கு நெறைய வருது அங்கேயு அப்டித்தா
ஆமாக்காங்க இங்கயு இப்டிதானக்கா என்ன பண்றது ஆமா கொசு தொல்ல ரொம்ப அதிகமாத்தா இருக்கு என்ன பண்றதுங்க
உம் உம் நாங்க ஒரு டென்ட் மாரி வாங்குனோ அது எவ்ளோனா தொள்ளாயிரமோ ஆயிரத் தி
ஆ ஓஹோ அந்த பெட்ல கொசுவல மாரி போட்டு வர மாரிங்ளா
பெட்ல அது போட் டுக்க ஆ பெட்லயு போட்டுக்கலன்னுதா நெனைக்கிறே இது நாங்க வந்து இந்த பாவையிலயே பெட் இருக்கு இல்லயா அது ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபாயோ என்னமோ வந்துச்சு குயின் சைஸ்ஸு மூணு பேர் படுத்துக்கலா அந்த மாரி பாவையிலே பெட்டு அது நாங்க கீழ தா விரிச்சு போடுவோ பாவை போட்டு விரிச்சு போடுவோ அதுல வந்து வீடு மாரி கூமாச்சியா இருக்கு
ஓஹோ யாரு பாப்பால்க்கு போடுற மாரிங்ளா
ஆமா ஆமா அதுல நாமளு போய் கொழந்தையாட்டோ நாமளு படுத்துக்லா
செர் செரி பஞ்சு பெட்டோடவாங்களா அந்த கை
இல்ல பெட்டு தனியா அட பெட்டு நம்ம தனியா வாங்கிச்சு அந்த கொசு மட் கொசுவல மட்டு கூமாச்சியாட்டோ வாங்குச்சு அது அதுலயே வந்துச்சு
சேர் செரிங்கக்கா
ம் நாங்க புது வீட்டுக்கு போனோ சொன்னல அதுல கொஞ்சோ நெறைய அங்க கொசு இல்லனாலும் நம்ம கொஞ்சோ கப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கா மரொ இருக்கு இருந்தாலு கொஞ்சோ கரண்ட் கீது போய்ருச்சுன்னா கப்புன்னு இருக்கா அதனால ஜன்னல் நீக்கி வச்சுறது நீக்கி வச்சதனால சேரி கொசு இல்ல பூச்சி கீது வரு அப்டின்ட்டு தா இந்த டென்ட்டு வாங்கிச்சு
சேரி செரிங்கக்கா
ம் ம் ம் நீங்க ம் அம்மா அப்பால்லா என்ன பண்றாங்க
அக்கா அம்மா அப்பால்லா வீட்ல டிவி பாத்துட்டுருப்பாங்கக்கா
ஓ சேரி சேரி சேரி நாடகம் பாப்பாங்க
ஆ ஆமாங்கக்கா சீரியல் பாத்துட்டுருப்பாங்க உங்க வீட்ல என்ன பண்றாங்க
எங்க வீட்ல எல்லாரு என்ன கொ நானு பாப்பாவு இப்பதா வெளில கட்டுல போட்டு இல்லல நா கொட்டைய புளியங் கொட்டைய எடுத்துட்டுருந்தே அவ கொட்டைல எடுத்து வச்சுக்கிட்டு நிலாவ பார்த்துட்டு நிலா பக்கத்தால வந்து எதோ அ என்ன மரமாட்டோல்லா வருது ஏ இப்டில்லாருக்கு அப்டிலாருக்குன்னு கொஸ்டின் மேல கொஷ்டின் கேட்டு ட்டுருந்தா நா நிலா தங்கோ நிலாக்கு பக் துல மேகோ அப்டிருக்குது போய் ஒளிஞ்சிருந்துது கொஞ்சோ நேரோ அந்த மேகத்துல வந்து து மறைஞ்சு போய் குல அத பாத்துட்டுல்லா கொஷ்டின் கேட்டுட்டுருந்தா
சேரிங்க அதுக்கு பதில் சொன்னீங்ளா
அ அதுக்கு சொல்லிட்டுருந்துட்டு அப்பதா யோசன வந்துச்சு அம்மா வீட் கீழ வந்து வெளில கட்ட வாசல்வ கட்டுல போட்டு படுத்துருப்போம்ல
சேரி சேரிங்க ஏ அம்மா வீட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்ளா
அது எல்லா பிள்ளைங்களுமே மிஸ் பண்ணும்ல நா மட்டுந் தா மிஸ் பண்றேனா என்ன
அப்டின்னு இல்லைங்கக்கா சும்மா சொல்லுங்க இதே வீட்டோட மாப்பிள்ளையாருந்தா கரெக் டாருக்குங்றீங்க ஆ அதானங்க கேக்குறாங்க
அதெல்லா வந்து ஒத்து வராது
ஒத்து வராதுங்க
அது வந்து சும்மா பேசுறதுக்கு நல்லாருக்கு யாரு செல்ஸ்
குதுங்க அப்டிருந்தா ஃப்ரீடமாருக்காதுங்க
ஃப்ரீடமாருக்கிறதுன்ட்டு அது ரெண்டாவது பட்சோ பட் இருந்தாலு அவுங்க செல்ப் ரெஸ்பெக்ட் வந்து ஏதாது ஒரு பக்கத்துல வந்து அது டேமேஜ் ஆகு
ஆமாங்க அடிப் போட்டுங்க ஆ சொந்த பிளேஸ்ல இருந்தா அது வேற மார் இருக்குங்
ஆமா ஆமா அதனாலயே நிறைய பேர் வந்து அவிங்லால முடிலீங்கற பட்சத்துல முடியவே முடியாத அடுத்தவிங்களோட உதவி தேவ அப்டிங்கறப் ப்பத்தா அவங்க அந்த இது பண்ணுவாங்க மீதி எல்லாருமே வந்து அ அவங்க முடி வரைக்கு தனியாவே இருந்துக்கலான்ட்டு தா இருப்பாங்க
ஆமாங்க அக்கா
ம்
நாளைக்கு என்ன பிளானு
நாளைக்கு என்ன பிளான்னா நாளைக்கு என்ன பிளான்னு இன்னு தெரிலிங்க்கா தோட்டத்து பக்கம்தாங்கா விசிட் போகணு கா எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டு வரோங்கா வேலையில தோட்டத்து வேலைகள எல்லா கடைசிய நாங்க போற்றோ வெள்ளாமியுங்கா ஆமாங் கா இதுக்அப்புற என்னங்கக்கா
இல்ல இல்ல அதுக்கப்புற தென் மரம் எல்லா கொஞ்ச பெருஸ் ஆயிடுச்சா
ஆமாங்க்கா அது கொஞ்ச பெருச ஆயிருச்சு
அ
நாங்க அப்பற அதுக்கு மேல ஓட்டவு முடியில உளவும்மு
ஓகே
அதுனால இத கடைசி வெல்லாமியு போட்டுக்கலானுகா
ஆமா சேர் சேர் சேரி
அப்புற என்ன பண்றதுங்க
சேரி அப்பற கொஞ்ச பெருசாயிர்ச்சின்னா அப்ற சோளேங்கீது போட்டுக்கலா
ட்ட முடியல மட்டயெல்லா முட்டிக்கிட்டு சத்து சத்துன்னு வந்து அடிக்கிதுங்க
ம்
அந்த அளவுக்கு அங்க ஒழவு ஓட்டுற அளவுக்கு கொஞ்ச மர பெருசான்னங்காட்டி எப்டி ஓட்றதுங் இப்பவே மூனு வருஷத்திக் மேல ஆ போது
ம்
ம் நீங்க கொஞ்சம ஃப்ரிடம் குடுத்தாதா வருங்க கடைசி வெல்லாமையே அப்ற ஒரு சோள ஒரு மூட்ட பேட்டு எடுத்து டா அப்ற மாடுக்கு ஆய்க்கு ஆட்டு கா இது போர் ஒன்னு போட்டு வச்சுட்டா வேல முடிஞ்சுது அப்பறம் பாத்தீங்கன்னா மேக்காலக்காடு எப்படி செட்டில் பண்ணிட்டு கிழக்காலக்காட்டியுமே செட்டில் பண்ணிடலான்னுங் கா
ம்
ம் அதுவு ப்ராசஸ் ஆயிட்ருக்குங்க அங்கேயுமே இப்போ கோகனட் ஃபாம்மே அமச்சர்லாமுன்னு ஒரு பிளான் போயிட்டு இருக்குங்க ஆ அப்பா இருந்துகிட்டு யூக்லிப்டிஸ் ஃபாம் போடலாங்கறாங்க
ஐயையோ அது வேண்டா வேண்டா வேண்டா தண்ணி எல்லா உறிஞ்சிடும்
இயர்ஃப் இல்ல தண்ணி பிரச்சன எல்லா ஒண்ணு இல்லைங்க அது பைவ் இயர்ஸ் துன்னது ல்டு போட்டு ஹார்வஸ்ட் பண்றக்கு அது பைவ் இயர்ஸ் கழிச்சுதா நம்ப கொஞ்சோ இன்கம் அப்பத்தா பல்க் எடுக்க முடியுங்க
ஆமா
ஆனா அந்த அளவுக்கு டன்னேஜ் வரணுங்க பாத்தீங்கன்னா நம்ப் ஊர்ல மேவரங்கோட ஒரு மரம் இருந்ததுங்க குப்பக்குழி ஓ அந்த பக்கோ
ஆ
அதோட தண்ட பாத்துருந்தீங்கன்னா தெருஞ்ருக்கு கொஞ்சோ பல்க் சை அந்த அந்த லிமிட் டுக்கு வேணுங்க அப்டி இருந்தாதா கொஞ்சோ நல்லா டன்னேஜ் அதிகமா வந்தாதா நம்ம கொஞ்சோ ஆ லாக்ஸ் கணக்குல எடுக்க முடியுங்க
ஓஃபு
அதனால அது போட வேண்டாம்னு அந்த ப்ளான் கொஞ்சோ நிறுத்தி வச்சுட்டு வேற ப்ளானு நாங்க ப்ராசஸ்ல்ல இருக்குங்க
ஆனா அது மட்டும் தான நல்ல காடு அப்றோ அதுலயு நம்ம வந்து
அது இல்லைன்னா ஃபார்மிங்கே கெடையாதுங்க அவ்வளோதா ஃபுல் செட்டில்டு வேலையே இல்லீங்க எங்ளுக்கு எங்களுக்கு மம்ட்டி எடுத்து வெட்டுற வேலையே இல்லிங்க நாங்க வந்து போய் ஆடு மாடுக்கு கோழி மட் டு பாத்துக்கிட்டு பார்ம்ம மட்டு மெயின்டன் பண்ணிட்டு இருந்க்குற வேலதானுங்க
னாகே ஓகே ஓகே
க்கிற வேலையே கெடையாதுங்க அத்னால அத மட்டு வுட்டு வச்சிருக்குறேங்க இப்போதிக்கி ப்லா அது வேற கொஞ் ஜோ வா சர்வேரை வச்சு கொஞ்ச அளக்குற ப்ராசஸ் இருக்குதுங்க அத்னால அப்ப அது போ அதுக் க்கு கொஞ்சோ ரெடி பண்ணிட்டு இருக்குங்க
ஓ சேரி சேரி
அத்னால இப்போ ஒன்னா சுகர் கேன் போட்லானு இருக்குங்க
ம்
அது அது ஒரு ப்ளான் இல்லைன்னா நா என்ன பிளான் சொன்னேன்னா உள்ள கோகனட் போட்டு ஃபைவ் இயர்ஸுக்கு கோகனட்டு்
ஏ அதுவே நீ போட் டேன்னு வச்சுக்வே அது மட்டும் தா நல்லா கடுங்குறப்ப வந்து நீ இப்பவே வந்து இது பண்ணிட்டி‌ன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு எதுமே பண்ண முடியாதுல்ல பயிர் போட்டு எடுக்க முடியாதுல்ல
அத் ஈரியா எண்ணம் போட்டு எடுக்கறங்க நாம்ப பாத்தீங்கன்னா சுகர்கேன் தா அமைக்கலானு சொல்லிட்டு இருக் நீங்க
உம் ஆமா அதுவே பண்ணிக்கலா
அதா அது வந்து ஃபோர் இயர்ஸ் ப்ளானுங்க அது வந்து பஸ்ட்டு கட ப எப்டி இருந்தாலு கொஞ்சலா அவுங்களுக்கு செகண்ட் கட்டைல கொஞ்சொ லாபோ குறையு கொஞ்ச கொஞ்சோ தண்ணி து கொறஞ்சுக்கிட்டே போகுங்க அப்றோ எல்லா கட்ட எல்லா கொஞ்சோ அழிஞ்சிரு
ஆ
அது கொஞ்ச வருஷ வருஷ இன்கம் தானும் இயர்லி இன்கம்மா இருந்தாலும் கொஞ்சம் நம்மளுக்கு வேல இல்லைன்னு வைங்க ட்ரிப்ரிகேஷன்னா போச்சு பட் இருந்தாலு இயர்லி பேக்கேஜ் தா அதும
உம்
பட் என்னன்னா நம்மளுக்கு அவ்வளவுக் ஒண்ணு செலவு இருக்காதுங்க அ சும்மா ஒரோ பெட்டிலேசஸ் மட்டு கொஞ்சோ அப்டி பத்தி தொலுசுட்டா போதுங்க ஒரோ யூரியான்னு மட்டு போட்டு கொஞ்சோ தள்ள தள்ளனு வச்சுக்கிட்டா போதுங்க எல்லா கட்ட மட்டு பெருசா ரளவுக்குங்க சுகர் கேன் பொறுத்த வரக்கி அப்றோ வேற எதுவு இல்லைங்க உம் ம் ஆமாங்கா
உம் ம்
அப்றோ ஏதோ ஒரு ப்ரென்
ஆல்ரெடி வச்சிருந்த தென்ன மூலைய எல்லா சால்ரெடி ச தென்னமுல வச்சது எல்லாமே வந்து பூ பூத்துருச்சா
ஆ அங்க வச்சது எல்லாமே ஓரளவுக்கு பாலோ வந்துருச்சுங்க அது போட்டுக்கிட்டு இருக்குங்க
உம்
ஆ செவன் ஹண்ட்ரடு கோகனட்ஸ் வருங்க அப்ரோக்ஸிமேட் செவேன்ஹன்டர்ட் கோக்ன ட்ஸ் வருங்க அப்ராக்சிமேட்டா அது அப்றோ வீட்டு மரோ ஒரு தௌசண்ட் வருங்க அப்றோ மேக்காலக்காட்டு தோட்டோ கோக்கனட் வந்து ஐநூறு அறுநூறு வருங்க அது கொஞ்சோ மரோ அதிகோ கொஞ்சோ எச்சே வ வருனுவைங்களே அது ஒரு எழுநூறு வருனுவைங்களே
இப்ப போய் ஆல்ரெடி போட்டுட்டு வந்தது இப்போவ
ஆஹ அது இப்போ நாங்க கொஞ்சோ ஸ்டாக் வச்சிருக்கறோங்க ஒரு டூ தௌசண்ட் கோகனட்ஸ் க்கு பக்கமா ஸ்டாக் வச்சிருக்குங்க இப்போ கொஞ்சோ வேலையா எறங்கி போச்சுங்க ஓகேங்க நன்றி வணக்கங்க
ம் செரி நன்றி பாய்
ஆ பாய்ங்க